என்னமா பண்றீங்க
ஆ நா சும்மா தா இருக்கே
ம் சாப்டிங்ளா
சாப்ட நீங்க சாப்டீங்ளா
ஆச்சிம்மா சேரி நாங்ளா பொங்கலு சட்னி சாப்டோ
சேரி ஓகே ஓகே
இல்ல ட்ரிப்புகு போலானு ஒரு பிளான் இருக்கு
ஓக்கே எப்ப போல எந்தந்த ட்ரிப் எக்ஸிகியுட் பண்லா
ம் எக்ஸிகியூட் பண்றதுக்கு பேமண்ட் வேணு
ஆமா அது முக்யோ அதுதா அதுதா ரொம்ப ரொம்பவே இம்
ஆ அதுதா செரி எப்டின் சொல்லுங்க நா அதுதா இந்த இது
நீங்க ஒரு பிளான் வெச் சிருப்பீங்கில்ல அந்த பிளான் என்னன் சொல்லுங்க நா அத பாக்குற
அ அத்தா இப்போ இப்ப இது சொன்னல்ல இந்த அமௌண்ட் இப்ப ஒன்னு போட்லா அப்டிங்ன்னுட்டு அது ஓக்கேவா கேட்டியா
நா எதுமே கேக்குவேலியே யார்ட்டியுமே
அ எதுமே கேக்காதீங்க எதுமே பேசாதீங்க அப்றமா சொல்லுங்கோ சொல்லுங்கோ சொல்லுங்குங்கோன்னுங்க ம்ஹ்ம் நீ கேளூ கேட்டுட்டு எனக்கு சொல்லு அது பத்தாதுதா யா எல்லாத்துகும்மே யோஸ்ச்சா நம்ம இன்ன பண்ண முடியு பாப்பா இப்ப நா அதுகுதா சொல்றே பெரிய அமௌண்ட்டா ஒன்னு போட்டோன்னாக்கா எதுக்குமே யாருமே இது பண்ணதால ஒரு வார ட்ரிப் அப்ப நா கூட போல்லா பெரிய அமௌன்ட்டு போட்டாக்கா இது சின்ன அமௌண்ட்டுன்னாக்கா இப்போ ஒன்னு நீயு நானும் பண்ணிகணோ ஆனா வந்து ஒரு டூ டேஸ் ச்சிப் போன்ற மார்தாம் போ முடியு
ஆமா டூ டேஸ் த்ரீ டேஸ் ட்ரிப்தா அந்மால்லா அதே பத்தாது ஆமா கைல கொஞ்சோ காசு எடுத்திட் போனாதா கரெட்
பத்தாது அதுக்குதா நம்ப வெயிட் பண்ணாலு ஒரு நம்ம டென் மந்த்ஸு டுவெல் மந்த்ஸு நல்லா இருந்துட்டு சூப்பரா பண்ணிட்டுப் போலா அப்டின்ற அதுக்கு அவ இவ்ளோ காசு குடுக்கணுமே யோச்
ஆமா
இப்போ ஒரு ஃபேமிலிக்கின் பாத்தா டூ ஃபை போர்ற மாதிரி இருக்கு
ஆ ஆமா
நாலு பேருக்கு நாலு பேருக்கு அதை உங்ளாலப் போட முடியுமா இப்ப நீ தௌசண்ட் அவ தௌசண்ட் அந்த மாரி அ ரெண்டு பேர் நீங்க ரெண்டு பேரு ஷேர் பண்ணிட்லா தௌசண்ட் தௌசண்ட் மாசனாம் இல்லன்ட்டு அதுக்குன் தனியாக எத்து வெச்சாத்தா நம்ம பண்ணலா அதா என்னனாக்கா அ ஒன் ஒன் வீக் ட்ரிப்பு கூடோ ஒரு ரெ ரெண் நாள் கோயிலுங்க ட்ரிப்பா அடிச் சிட்டு கூடோ ஒரு ரெண் நாள் இல்ல ஊட்டி இல்ல கொடைக்கானலு அந்த மாதிரியும் போலா இல்லனாக்கா ஃபாரஸ்ட் ஏரியா மாரியும்
ஃபாரஸ்ட் ஏரியா போற் த்துக் கூடோ இப்லா அதுக் தனியா ஆப்லா இருக்கு நாப் பாத்த இப்பதா அத் தனியா ட்ரக்கிங் போறதுலந்து
ஆ அதலா அதுக்கலா வந்தி இந்த அமௌண்ட்டுதான் கரெக்டா இருக்கு டக்கிங்கு அந்த இதுவ் பல்லாங் கேம்ஸ்சு ஃபன் கேம்ஸ்சு அதுக்கல்லா இந்த அமௌண்ட்டுதா கரெக் ட்டாருக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணி எல்லாருமே போலா அதை ஈக்குவல் ஷேர்ப் பண்ணிகிட்டு நம்ம பண்ணலா பண்ணணுன் நெனச்சாப் பண்ணலா எல்லாத்துகுமே காஸ்ட் த்தமா நெனச்சனோக்கா ஒன்னு பண்ண முடியாது அதுதா யோ சிங்க இந்த நெக்ஸ்ட் இயர்ல நம்ப போயில்லா ஒன் வீக்குக் பிளான் கூட பண்ணிகிட்டு
ஹுஹும்
இப்போ நம்ம அந்த ஜேனு ஜேனு அ ஒரம் பொங்கல் லீவு அந்த மாரி லீவு இல்லாம வேற டைம்ல போய்க்கலான்ற நான் ஆனா லீவ் டைம்ல போக்கூடாது
லீவு டைம்ல போக்கூடாது லீவு இல்லாத் டைம் எப்ப லீவ் இல்லையோ அந்த டைம்ல போனாதா நம்ப ஃபிரீயா போயிட்டு வர முடியு லீவ் டைம்ல போனா ஜனம்ச் ஃபுல்லா ஆய்டு நம்ளால ஒன்மே எக்ஸ்பீரன்ஸ் பண்ண முடியாது
எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவாவவு இருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது நமக்கு எந்த ஒரு இதுவு ஃபுட்டு தங்கற எட் ட எல்லாமே கொஞ்சோ கஷ்டமாதா இருக்
ஆனால் எங்க போன ஃபுட்டு் ரேட்டுன்றது அதிகமாதாக்கா இருக்கு
ஆமா இல்லே அதாது அந்த வெக்கேஷன் டைம்க்கு போனானாக்கா ஃபுட்டு எக்ஸ்பென்சிவ்வா இருக்கு
ஆமா
அப்டி இல்லனாலு நம்ப ஒரு ரெண்டு நாளைக்கிப் போற மாதிரி கூட சும்மா இப்பத் திகி சிம்பளா வேண்ணாக் கூடப் போலா பாண்டிச்சேரி அந்த மாரி கூட நம்ப போயிட்டு வர்லா அது வேணாப் போலா ஆனா இந்தப் பிளானுக்கு நீங்க யோச்ட்டு வீட்லப் பேசிட்டு எனக்கு சொல்லுங்க நீ சொன்னினா நானா அவகிட்டையும் பேசுவே இவளு பண்றோம் தா சொல்லியிருக்காங்க
செரி நியர் பை போலா அதுக்கப்புறோ அங்க போனதுக்கு அப்றோ அங்க யோசிச்சு ஆ
கெடையாது இப்போ நானு நெக்ஸ்டு மந்த் ஸ்டார்ட் பண்ணுவே சோ அதுக்கேத்த மாரி நீங்க எல்லாமே பிரிப்பேர் ஆயிட்டீங்கன்னா ஒன்னு நம்ம அதுக்கு அலாட் பண்ணி வச்சு எல்லாருமே ஷார் பண்ணி போட்லான்ற நா
புரியுது புரியுது
போனா மட்டுந்தா நம்மளால போக முடியுமா இல்லனா நம்மளால எல்லா போகவே முடியாது எந்த காலத்தையுமே நம்ம சடனா ஒரு நம்ப முப்பதாயிரரூபா இருபதாயிரூபா பத்தாயிரரூபா கூட சொல்ல பத்தாயிரரூபாவே நம்ம ரெடி பண்ண முடியாது ஒரு சடனா
ஆமா ஒடனே ரெடி பண்ணணுனா வாய்ப்பே கெடையாது யாராலுமே முடியாது
அதுதா அந்த மாரி இருக்குறதுக்கு கொஞ்சோ நம்மோ ப்ரீ ப்ளானா பண்ணா மட்டுந்தா முடியு
செரி செரி ஓகே நா சொல்றே இங்க இப்டி சொல்றே நானு இவ இப் அந்த அந்த அமௌண்ட் போட்றதுக்கு மாசோ மாசோ எவ்ளோ கட்டணு அதுக்கு ஆயிரூபா
ஒரு ஃபேமிலிக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா
அ அ அ
மேக்ஸிமம் அமௌண்டா சொல்றே நானு
மேக்சிமம் அமௌண்டு
மேக்ஸிமம் அமௌண்ட்
ம்
நாலு பேருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா இதுல டாடி எப்டின்றது தெரியாதவங்க அப்பா அவரு வேற அதனால உங்க நாலு பேர் வச்சீங்கனா நீங்க ரெண் ரெண்டு பேருக்காக கூட நீ ஆயிர ரூபா ஆயிரத்திஐநூறு ரூபா அவ ஒரு ஆயிரோ ஆயிரத்திஐநூறு ரூபா அப்டி கூட போட்டுக்கலா
ம் ம் ம் ம்
ம் லாஸ்ட்ல ஆனா சொன்னா அவர் கண்டிப்பா வராரு வரு வராமலா இருக்க மாட்டாரு
யாரு
டாடி
ஆமா வரோம் முன்ன போறா அப்டினா செரி நாங்க வந்து அப்டியே வரணு கூட சொல்லுவாரு ஆ வந்துட்டு இங்கிருந்து ஒன்னா போறாங்கன்னு சொல்லுவாரு அவரு
மங்களூர் கூட சூப்பரா இருக்கு தெரியுமா அங்கங்க அங்க நெறையா இருக்கு அங்கே பக்கத்துல த மூகாம்பிகை உடுப்பி இருக்கு அதுக்கப்பறமா இந்த முருடீஸ்வர் இருக்கு அ அங்க வந்து ஹில்ஸ்ஸுலா நல்லாருக்கு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு ட்ரக்கிங் ஏரியாலா அங்கயு சூப்பரா இருக்கு அந்த ஏரியா கூட அது நல்லா இருக்கு அங்கல்லா நம்ம ஆனா அதுதா சொன்னனே எங்க போனாலு கையில காசு வச்சுட்டோனா நல்லா ப்ளான் பண்ணி பூடான்
ஆமா கையில காசு இல்லாம படிச்சுகனா வேலைக்காகாது
ம் அதுக்கு தா நா இந்த மாரி போலா இப்ப ஒன்ற வந்தா எவ்ளோ சூப்பரா பண்லா சொல்லு
கண்டிப்பா ஐயோ மண்ணா கெல்ட் மன்னாரின்டுக்கே எல்லாரு போயிட்டு வந்துற்லாக்கா எல்லா சேந்து ட்ரெயின்லயே போயிட்டு வர நம்போ ட்ரெயின்ல போற வந்து ரெண்டு நாள் ஆகு இங்கெருந்து போறதுக்கு ஆனா அது வந்து ரேட்ல்லா கம்மி தா இத்தன் மூண் நாள் நால் ஒரலுக்கு ரேட் கம்மியா தா இருக்கு இப் இத்தன பேர் வரு எனக்கு வந்து பண்ணி குடுங்கனா நாங்க அப்டிதாக ஜாய்ன் பண்ணுவோ நாளைக்கி எக்ஸா போலான்டு ஆனா ப்ளைட்டு வந்து இங்கிந்து ஃபை ஆப்தா ட்ரவலே டெல்லிக்கு அங்க இருந்து மாறணு ஆனா ப்ளைட் சர்ஜஸ் அதிகோ ட்ரெய்ன்ல போனா ரெண்டு நாள் ட்ரைனு அது தே டே ரெண்டு நாள் போய்ட்டு எக்ஸ்டா ரெண்டு நாளைக்கி நம்ம எதுக்கு போனு அப்டின்ற மாரி அங்க எங்கயு அங்க போல ஆனா மாலுக்குள்ள சூப்பரா இருக்கு ஒருத்தரு அல்ல அங்க தெரிஞ்சோர ஒருத்தர் இருக்காரு நா அப்ப பேஸ் ன இப்ப கூட என்னா சொல்லுங்க மடம் அப்டினுவாரு இன்கேஸ் போற மாரி இருந்தா கூட அவரு உங்கிட்ட பேசலா நம்ப
ஆமா ஃபஸ்ட்டு நம்ம ஊர சுத்தி பார
ஆ நல்லா இல்லப்பா நல்லா இருக்கு அந்த எடோ சூப்பரா இருக்கு அந்த
தெரியும்மா அந்த எடோல்லா சு சூப்பரா இருக்கு அந் அட்வான்டேஜ் எல்லா நல்லா இருக்கு அது இல்லன் நா சொல்லல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாட் பண்றோ எடுக்குறோ அதுக்காக சொல்ற நம்ம இந்த எடங் ஃபஸ்ட்டு நம்ம இல்
அதா கா ஃபர்ஸ்ட்டு கம்மி பட்ஜெட்ல ஸ்டாட் பண்ணி போய்ட்டு வந்துருவோ அதுக்கப்பறோ வந்து அது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறோ நெக்ஸ்ட்டு நம்ம நம்ப ப்ளன் பண்ணி போவோ
அதுக்கினு எல்லாருமே முன் மூன் இன்ச்சு பண்ணணு போணு நம்மது இல்லன்னு நம்ம எடுத்து வச்சா மட்டுந்தா பண்ண முடியும்
ஆமா
எல்லாருமே யோஸ்ச்சுக்கினே இருந்தானா வேலைக்கு ஆவாது போவே முடியாது லாஸ்ட் வரைக்கு
அப்பம் நா வந்து இங்க பேசுறே எங்க வீட்லயு பேசுற
ம் நீ பேசு வீட்ல பேசு என்ன சொல்றாங்கன்னு கேளு நா சொல்லிட்டு தா வந்த இவளுக்கு சொன்ன நானு என்ன சொல்றாங்கன் பாரு
ஆ ஆ சரி சரி ஓகே ஓகே
ம்
என்னா பண்றீங்க
ஜன்னல்ல சாத்திட்டு படுத்த
ஆஹா சேரி சேரி ஓகே ஓகே ஆ எங்க வீட்ல பேசி டிஸ்கஸ் பண்ற ஏ ஹஸ்பண்ட கேக்கற டிஸ்கஸ் பண்ட்டு சொல்ற அப்பாட்டயு பேசுற ஏனா அவ அவரு இது இப்டி இது அப்டின்னுவாரு எல்லார்டயு பேசிட்டு சொல்ற
அவரயு வந்து நா மாச எனக்கு ஆயிரூபா குடுப்பானாக்கா குடுத்துருவாரு அவரு
ஆமா மா மாசோ ஆயிர்ரூபா தான வார வாரோ குடுக்கலா இல்ல ஒரு ஆயிரூவா ஒரு மாசத்துலன்ன ஒரு வார
ஒரு ஆ அவர் குடுனாலு குடுத்துருவாரு நா பேசனனா கூட அவர்கிட்ட நா பேசி பையன பிரச்சன கெடையாது அதுக்குதா நா உங்கள கேக்கறே
இப்படி என்னா பே போயிட்டு வந்தாக்கா வேலைக்காவு நா பேசுறே இந்த எல்லார்ட்டயு பேசிட்டு
ம் இப்ப நீங்க செட் ஆயிட்டீன்னா நா ஓகே இப்ப நீங்க நானு அதுக்கறமா செல்வி தா யோஸ்ச்சுனேக்றா அது ரொம்ப அமௌண்ட்ன்ற மாரி அவ செல்வி ஓகே ஆய்டுச்சினாக்க கீழ அவுங்க வீட்ல அந்த அந்த அக்கா இருக்காங்க பாத்தியா செல்வி வீட்டு கீழ
ஆமா
அந்தக்கா ரத்னா இந்த அஞ்சு ஃபேமிலி ஆயிடு எனக்கு நம்ம எனக்கு நான் சே சேர்த்தாலு வேலைக்கு ஆவதுடி ஆனா கேக்கற்து கேட்டு பாத்துன்ணு
ஆமா அக்கா கேட்டது கேட்டு லாஸ்ட்ல கூப்டவே இல்ல அப்டின்ற மாரி ஆயிடு
செட்டாகமாட்ட எனக்கு தெரிஞ்சு
ம் ம்
அ கேக்குறது சும்மா சொல்றது நீங்க எல்லாமே ஓகே பண்ணுங்க லாஸ்ட்டா எல்லார்கிட்டயு நா கேக்குற நானு
ஓகே பண்றே அதுக்கப்பறோ அங்க போவோ நீங்க ஓகே பண்ட்டு சொல்றே உங்ளுக்கு ஆ இவ்வளவு வந்து லீவ்லனா போலா எங்கனா போலா எங்கனா போலா அப்டின்பே சொல்லிட்டே இர்ப்பா மாரி இருக்கு எங்கனா போய்ட்டு வர்லா போய்ட்டு வர்லா போய்ட்டு வர்லான்ட்டு சரியாதா போய் பாப்பு
முன்னாடி அ இருக்குந்தா காசி இருந்தா எங்க வேணாப் போலாங் கடுப்பா என் நெஜமாவேப் பழனி போனு ரொம்ப ஒரு பழனிப் போயிட்டு வர்லா டினிட்டு எங்க அதுக்கு கூட போம் பழனி பழனி
பழனி ஆ ஆ ஆ
போனோ தோணுது போயிட்டு வர்ணு அப்டினிட்டு
எங்க அந்த அவ அவர் முருகர் கூப்பிட மாட்டாரு போல வந்து பாத்துட்டு போனு
ம் பாத்துகோம்
அவரு பூக்க நம்ம பட்ஜெட்டு பட்ஜெட்டு எகுருதேன்னு வீட்ல உக்காந்து இருப்போ போல
ம் ம் அதேதாம் போயனருந்து பட்ஜெட் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு நமக்கு இல்லன்னா கூட நம்ம போயில்லா ஏதாது ஒன்னு ரெடி பண்ணிட்டு ம் நீ பேசு வீட்ல
ஆ ஆ பேசிட் நா சொல்றே உங்குளுக்கு இன்ஃபாம் பண்றே போவு ஒரு நாள் இங்கு ரொம்ப தூரலா கூட நியர் பை இல்னா லொக்கேஷன் கூட போய்ட்டு வர்லா
இது வந்து பெரிய பிளான்க்கு இது ஓகே இது பேசுங்க நம்ம நியர் பை எங்கனா போறது நெக்ஸ்ட் மந்த்ல அந்த மாரி கூட எங்கனா போயிட்டு வர்லா
ம் செரி ஓகே
செரியா டூ டேஸ் மட்டும் ம்
இப்ப ஃப்ரைடே கெளம்ணோனா சாட்டே சண்டே நைட் சண்டே ரெண் நைட் ஸ்டே பண்ட்டு மண்டே கெளம்பி அப்டியே வரா மாரி
ஆ அப்டி வேணா அங்கே பாண்டி கூட போவுலா ரெசார்ட்டு இல்ல எதாவுது ஒன்னு புக் பண்ணிருவ
ஏ நியரபைப் போன்னா மேக்சிம் ரெண் நாள்தா அதுக் மேல்லா அங்கத் தாங்கருக்க முடியாது நம்பளால ஆம்மா
ம் ம் செல்வி ஒ இடமோ சொன்னா அது ஃபுட் எல்லா கொஞ்சோ நம்ம இதுவா பண்ணுனம்னா கூட நம்மளே வாங்கி செஞ்சு சம் சமச்சிக்கலா கூட
ஆ ஆமா இந்த இப்போ எப்டின்னா நம்ம ஒரு வில்லாவ சோ நா ஆ அது வில்